ஹலோ கேக்குதா உங்குளுக்கு
ஹலோ கேக்குது சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே
சாப்டீங்களா
சாப்புட்டாச்சு நீங்க சாப்டீங்களா
ஆ சாப்டே சிஸ்டர்
பேசியே ரொம்ப நாளாச்சு
ஆமாங் சிஸ்டர் பேசியே நெம்ம நெம்ம நாளாயிருச்சு
அப்புறோ எப்டி நாள ஒரு நாள்ல கழிக்கிறீங்க நா தெரிஞ்சுக்கலாம்
ஓ எப்டின்னா காலையில இருந்து நம்ம ஆ ரெகுலரா எல்லாரு பண்ற வேலையெல்லாம் முடுச்சுட்டு கொஞ்சு நேர எதாவது புக்ஸ்சு எதாவுது ரீட் பண்ணி பண்ணுவேம் அதுக்கப்புறோ கொஞ்சு கொஞ்சு சின்ன சின்ன செடியில்லா வெச்சிருக்கே அதுல கொஞ்ச நேர ஓ தண்ணில்லா ஊத்துவே உம் அதுக்கப்புறோ ஆ கொஞ்ச நேரோ பிள்ளைங் கூட விளையாடுறது அந்த மாதிரிலா இருக்கும் முன்னாடில்லா விளையாடுறது அப்படின்னா வந்து நம்ம இந்த பல்லாங்குழி ஆ அப்பற வந்து இந்தப் தாயோ இந்தெல்லா விள்ளாடுவோல்ல மரபு சார்ந்த விளையாட்டுகள்லா நிறையா விளையாடுவோ ஆனா இப்பல்லா அது வந்து விளையாடுறதுக்கான நேரமும் வந்து கொ கொறஞ்சிருச்சு பிள்ளைங்களு அந்த மாதிரி விளையாட்டுகள்ல வந்து அதிகோ வந்து ஆர்வம் காட்டுறது இல்ல நான் நெனைக்கிறே நீங்க அந்த மாதிரி எதுவும் விளையாட்டுகள்லாம் விளையாண்டிருக்கீங்களா தோழி
நா சின்ன வயசுல இருக்கும்போது வெளான்ருக்கே ஆனா இப் இப்போ வந்து வீடியோ கேம்ஸ்ல லேட் தோப்லக் கேம்ஸ்சு அதுக்கப்புறோ இந்த பரமப்பதம் செஸ் அந்த மாதிரி என் பொண்ணு கூட வெள்ளாடுறது கேரம் கேரம் மட்டுந்தா முன்னாடியிருந்து வெள்ளா றதுக் வேற ன்னு வெள்ளாடுற வெச்சரியில்ல
உம் நீங்க பொழுதுபோக்குக்கு என்ன தோழி செய்வீங்க
எங்கிட்டயு செடியில்லா இருக்கு எனக்கு காடர்னிங்னா ரொம்ப பிடிக்கு வீட்டு வேலை எல்லா முடிச்சுட்டு கொஞ்சு நேரோ காடன்ஸ் ஸ்பெண்ட் பண்றது ஆ அதுக்கப்புறம் புக் படிக்க ஸ்டாட் பண்ணனு ஆக்சுயிலி நா ந்து ரெண்டு புக் எடுத்து எடுத்து ஒரு பஸ்ட் பார்ட் மட்டும் முடிச்சு முடிச்சு வச்சிருக்கே அது என்ன ரெகு ஆக்கணு அண்ட் வந்து கொஞ்சோ எக்சசைஸ் கொஞ்சோ யோகா பண்ணுவே அப்பறோ எப்பயு போல எல்லாருக்கு இருக்கிற இந்தந்த வீட்டு வேல தா அப்டியே போய்ட்டு இருக்கு இப்போ சம்மர்ங்கறனால ஷெடியூல்ஸ் எல்லா மாறி மாறி இருந்துச்சு இப்போ திரும்ப ஸ்கூல்ஸ் எல்லா ஆரம்பிச்சதுனால நம்மளோட ரெகுலரான ஷெடியூல் வந்து ஆ அததா திரும்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாரி இருக்கு ஆக்சுவலி
ம் செரிங்க தோழி ஆனா வந்து நம்ம முன்னாடி எல்லா வந்து இந்த பொழுதுபோக்கு நேரத்த வந்து பயனுள்ளதா பயன்படுத்தணும்னு நெனக்கிறே இந்த ஒரு பல்லாங்குழி வெளயாட்டுல கூட நம்மளுக்கு அப்பயே இந்த சின்ன வயசுலயே நம்ம கால்குலேட் பண்றது எல்லாமே வந்து வந்து ஒ ஒவ்வொரு விளையாட்டுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருந்துச்சு அப்டிதான்னு நா நெனக்கிறே இப்போல்லா வந்து ஏதோ பொழுது போகணு அப்டின்னு வெளயாடுற மாரி இருக்கு ஏதோ ஒன்னு நம்ம இது பண்ண கூட அந்த கோடெல்லா போட்டு விளையாடு அதல்லா உங்களுக்கு ஞாபக இருக்கு அதுல கவுன்ட் பண்ணு போதே ஒன்னு ரெண்டு அதுல நின்னு இந்த ஓடி பிடிச்சு விளயாடம் போது நொண்டி விளைய ஒரு கான்பிடென்ட் இருக்கு நம்மளுக்கு நம்ம வந்து ஏதோ ஒன்னு நம்மட்ட இல்லைனாலு அதுல வின் பண்ணும் அப்டின்ற ஆ அந்த இது இருக்கு அப்டின்னு தோணுது இப்ப உள்ளதெல்லா ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்கு அப்டின்னு சொல்லி வெளயாடுற மாதிரி இருக்குன்னு நா நெனக்குறே
ஆமா நீங்க சொல்றது ஆக்சுவலி நீங்க சொல்லும் போத எனக்கே ரியலைஸ் ஆகுது அந்த டேவை கழிக்கணு அந்த வீக்ண்ட் இல்ல வீக்டேஸ்ல ஈவினிங்ஸோ இல்லலைன்னா வந்து பெஸ்டிவல்ஸ் பங்கஷன்ஸ் அப்போ அந்த டைம் போகணுங்கறிதுக்காகவே நம்ம சம் ரேன் ஒன்னு வெளயாடுறோ அப்டி எதுவுமே இல்லைன்னா கூட எல்லாரு வந்து தலய குனுஞ்சுகிட்டு ஃபோன ஸ்வைப் பண்ண ஆரம்பிச்ச
உம் அப்போ உள்ள விளயாட்டு வந்து நம்ம ஒரு சகோதர சகோதரத்துவத்தோட ஒரு விட்டு கொடுத்து சரி இந்த இதுல இல்லைன்னா அடுத்ததுல இது பண்ணிக்கலா அந்த மியூசிக் சேர் விளையாட்டு எல்லா வந்து எல்லாருமே சேர்ந்து விள இப்பல்லா கேம் அப்டின்னா ரெண்டு பேர்சன் இருக்ற மாரிதா செஸ்னாலு சரி செடுல்னாலு சரி ரெண்டு பர்சன் தா ஒரு குரூப்பா நம்ம வந்து வெளயாடுற மாதிரி இப்போ உள்ள கேம்ஸ் எதுவுமே இல்லைன்னு நா நெனக்குறே அதுக்கப்பறோ இந்த சிப்பிங்லா பண்ணுவோ அதெல்லா வந்து நம்மளோடய வந்து ஹெல்த்துக்கு வந்து இப்போ இப்ப நம்ம அதிகமா வேலயு பாக்குறதுல அந்த கயிறு இதெல்லா இப்பல்லா நம்ம பாக்குறதே பெரிய இதா இருக்குன்னு நா நெனக்குறே தோழி நீங்க
அந்த விளையாட்ட எல்லா இப்ப வருஷத்துக்கு ஒரு தடவ அந்த பொங்கல்ல வந்து நம்ம ஏரியால ஒரு கோயில பங்க்ஷன் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி வெளயாடுற இதுல போயிடுச்சு நம்ம ரெகுலரா அந்த மாரிலா வெளாடுற கெடயவே கெடயாது நீங்க சொல்ற விளையாட்டு எதுவுமே பல்லாங்குழி நீங்க எ நீங்க சொல்ற மாதிரியே பல்லாங்குழி கூட தனக்கு தாண்டி நம்மளுக்கு சொல் வாழ்க்கை பாடமே அதுல இருந்து கத்து கத்துக்கலா அந்த தாய்க்கெழவின்ற படத்துல கூட அத பத்தி ஒன்னு சொல்லிருப்பாங்க இப்போ வந்து அ நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லாத டைம்ல வந்து நம்ம நாலு காய் மூணு காய் வந்து அதுல சேத்து வச்சு அததா அடுத்தடுத்த இதுக்கு கொடுப்போ அதே மாதிரி நம்ம கிட்ட அடுத்த நாளுக்கான காசு இல்ங்கிறப்போ நம்ம சேவிங்ஸ்ல இருந்து எடு வந்து நம்ம செலவு பண்ணணு அதுக்காக நம்மளுக்கு சேவிங்ஸ்ன்றது எவ்ள முக்கியோ அப்டின்ற வாழ்க் வாழ முதற்கொண்டு நம்ம வெளா விளையாட்டுல கத்துக்கலா ஆனா ஹ இப்ப பாருங்க எல்லாமே வந்து பொழுதுபோக்க ஆயிடுச்சு நீங்க சொல்ற மாதிரி கம்மி பிளேயஸ் தா அது வந்து இப்போ எல்லார் வீட்லயு சிங்கிள் சைல்டு தா நெறைய ஆயிருக் இருக்கனால அந்த கே ஆ அ இப்போ கேரம் விளையாடுறதுக்கு கூட அஃப்கோஸ் ஃபோர் மெம்பர்ஸ் வேணு ஆனா இப்ப அது கூட ஃபேமிலியு சேர்ந்து விளாட முடியாத சுச்சுவேஷனுக்குதா நம்ம அத நோக்கி தா நம்ம போயிட்டு இருக்
இல்ல இல்ல அப்போ உள்ள முன்னோர்கள் எல்லா வந்து ஒவ்வொரு இதுலயு வந்து ஒரு இன்னவேட்டிவா யோசிச்சிருக்காங்க நம்ம கிட்ட இப்போல்லா வந்து அத நம்ம எப்டி எடுத்துக்கிறோ தெரில இப்போ உள்ள விளையாட்டுகள்ல்லா அப்பலா இந்த கபடி அதெல்லா யோசிச்சிருக்கீங்களா அதுல எல்லா வந்து ஆ ஆ நம்ம எல்லாருமே சேந்து நம் நம்மத வின் பண்ணணு அப்டின்ற ஒரு இதுவு வந்து அந்த இடத்துல வந்து இருக்கு கேரமோ எதோ வெளாயாடு போது நம்ம மட்டு அதுல வின் பண்ணா போதும் அப்டின்றதுக்கு அந்த டீமோட கோல்ன்றது வந்து அ அ அதோட கோ பிள்ளைங்களுக்கு அந்த எப்டி அந்த ஒரு கேரக்டர் இன்றது வந்து அந்த விளையாட்டு மூலியமாவே வந்து வந்துடு அப்டின்னு நா சொல்ல வரே அது குரூப்பா எல்லாருமே சேந்து நாம மட்டு வெற்றி பெறக் கூடாது எல்லாரு எப்பவுமே சேந்து இது பண்ணணு அப்டின்றதெல்லா வந்து நம்ம மரபு ரீதியாவே அந்த விளாயாட்டுகள் எல்லா அவுங்க வந்து வச்சிருக்காங்கன்னு நா நினைக்கிறே சிஸ்டர்
அ சரி கரெக்டா சொல்றீங்க நீங்க உங் இருந்து ஆக்சுவலி நெறைய பாயிண்ட்ஸ் நெறையா விஷயத் த்த நா வந்து கத்துக்கிறே இதுல அல்ரெடி தெரிஞ்சிருந்தா கூட அது இப்ப ரியலைஸ் பண்றோ அன் வந்து இப்போ என் பிள்ளைங்களுக்கு சொல்லி தருத் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு பாயிண்ட்ஸ் எல்லாமே அ
ஆமா சார் கண்டிப்பா கண்டிப்பா இதெல்லா வந்து நம்ம வந்து இப்போ ஜென்ரேஷனுக்கு வந்து அந்த பல்லாங்குழில இருந்து நம்ம சொல்ற மாதிரி இந்த க ஏதோ வந்து வந்து விளையாண்டாங்க பார்த்தாங்க அந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு இப்போ ஓரளவு வந்து எடுத்துட்டு கொண்டு வந்துட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம இனி காலப்போக்குல இதெல்லா வந்து பாட புத்தகங்களிலோ இதுல வந்து கேள்வி படுற மாதிரி நம்ம வந்து போயிரக்கூடாது ஏன்னா நம்ம அவங்க வந்து அ முன்னோர்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணதுல ஏதோ ஒரு ரீசன் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அத நம்ம ஜென்ரேஷனுக்கு எடுத்துட்டு போடணு அப்டின்றது தா என்னோட இதாவு இருக்கு அப்புறோ இந்த பரம பதம்ல்லா விளையாடுவோ இந்த பாம்பு இதெல்லா இருக்கு வாழ்க்கையில நம்ம வெற்றி பெற்றா கூள்ள நம்மளுக்கு கீழே இறங்கி வருவோ அப்ப கூட நம்ம வந்து அதை ஃபேஸ் பண்ணணும்ன்றதுதா அந்த கேம் எலாம் நீங்க விளையாண்டு இருக்கீங்களா அந்த விளையாட்டு எல்லா தாயம் போட்டு விளையாடுவோ ஆ ஆ அதுல கூட நம்ம வெற்றி தோல்வி நம்ம லைஃப்ல வந்து ரெண்டுமே இருக்கு அப்படின்றத அந்த சின்ன வயசுலயே வந்து அந்த குழந்தைங்க வந்து ஏத்துக்கணு அப்படின்றது கூட அந்த விளையாட்டு மூலமா நம்ம வந்து வந்து தெரிஞ்சுக்கலாம்னு நா நினைக்கிறே தோழி
பரம்ப பதத்த தா நா இப்போ என் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக் ந அவ வந்து வின் பண்ணிட்டே இருக்கணு இப்போ நெனைக்கிறே ஆனா விளாட விளாட நா வின் பண்ணிட்டே போயிட்டு இருந்தாலு எனக்கு தோல்வியு வரு நா தோல்வியே அடைஞ்சா கூட நா தோத்தும் போனா குடை எனக்கு வந்து வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக் க்குங்கறத அவ ஆக்சுவலி வந்து நா சொல்லி குடுத்த ரெண்டு மூணு டைம்ல கத்துக்கிட்டா இப்ப இருக்குற பிள்ளைங்கா ரொம்ப இருக்காங்க நம்மதா வந்து நெறைய விஷயம் கத்துட்டு ரீவைண்ட் பண்ணிக்கிட்டு திரும்பத் திரும்ப அவுங்களுக்கு சொல்லி தரணு அப்டின்ற சிச்சுவேஷன் இருக்கு இப்போ
ஆ ஆமாங்க சிஸ்டர் அது அது என்ன சொல்லுதுன்னா நம்ம ஒரு சொசைட்டில வந்து நம்ம போனோ அப்டின்னா நம்ம வின் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது நம்மளுக்கு ஒரு வந்து அ ஏதோ ஒரு எடத்துல ஒரு மைனஸ் ஆகு ஆகும் அந்த எடத்துல நம்ம இப்ப எல்லா இப்ப ஒரு க்க டூகே கிட்ஸ் எல்லா வந்து சின்ன ஒரு தோல்விய கூட அவங்களால வந்து தாங்கிக்க முடியல அப்டிதா இப்ப உள்ள சொசைட்டி வந்து இருக்கு இதெல்லா வந்து இது காரணம் வந்து நா என்ன நெனைக்கிறே அப்டின்னா பேரண்ட்ஸ் வந்து நல்லா கைட் பண்ணாம ஒரு அப்பெல்லா வந்து இத சின்ன விசயத்துல தோல்வின்றது சக எல்லாத்துக்குமே இருக்கு அப்டின்றத வந்து சொல்லாததுனால தா இப்போ டக்குன்னு டூ கே கிட்ஸ் பிள்ளைங்களா பல இது பண்ணாங்க அதனால அவங்களோட வாழ்க்கைய இழக்கறதுக்கு கூட தயாரா இருக்கிற மாரி வந்துட்டாங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட அவங்களால தாங்கி இக்க முடியல இப்ப உள்ள சூழல ஸ்டூடண்ட் நாங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்ணு போது சரி லைட்டா ஒரு திட்னா கூட ஏதோ ஒரு தோல்வினால கூட அத அவுங்களால ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையில தா இருக்காங்கு நா நெனைக்கிறே சிஸர்
ஆமா இப்போ நம்மள வளக்கு போது நம்மளுக்கு பெருசா எதும் சொல்லி தந்தது கடையா ஆனா நம்மளுக்கு கெடைச்ச ஆன்சர் வந்து நெறைய ஆன்சர் சர் வந்து நோ தா ஆனா டூ கே ச வளக்கு போது அவுங்க மே பி அந்த நோவ நெறைய வாட்டி சொல்லாம பழக்கிட்டாங்க போல அதனாலதா அவுங்களுக்கு அத எல்லா ஏத்துக்க முடில ஆனா அதுக்கடு செஞ்சு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரெடி ஆயி வளர்றாங்க சிக்கிற ஜென்ஸ்சி செனால் ஃபா பீட்டா எல்லாமே எல்லாத்துக்குமே ரெடியா அவங்ககிட்ட இருந்தனா அவங்க சின்ன சின்ன பிள்ளங்களா இருந்தா கூட நம் நம்மளே வந்து அவுங்ககிட்ட நெறைய விஷயத்த கத்துக்கற அளவுக்கு பைங்கர பிரில்லியன்ட்டா பைங்கர பாஸ்ட் லேர்னர்ஸ நா இருக்குனே சொன்ன மாரி வளந்துகிட்டு இருக்காங்க ஆனா சில பேரு வந்து நெறைய ஆனா அதாது பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம வந்துட்டு நெறைய விஷயத்துக்கு நோ சொ சொல்லி பழகனு எல்லாத்தியு சின்ன சின்ன விஷயத்துல இந்து ஒரு சாக்லேட்னா கூட ஏதாது ஒன்னு பண்ணுனாதா சும்மா சும்மா நம்ம வந்து அத ஃபிரியாவே நம்மளுகா நம்ம ஆஃபர் என்னதா நம வாங்கி தர முடிஞ்சாலு நம்ம வந்து ஃபிரியாவே அவளுக்கு எல்லாத்தையு ஆஃபர் பண்ணக்கூடாது நீ இத பண்ணினா நா இத பண்ணுவே அப்டின்ற மாரி ஒரு விதத்துல மோட்டிவேட்டாவு இருக்கு ஒரு ஒரு எதோ ஒன்னு ஹாட் வொர்க் பண்ணா தா இந்த சைடு நம்மளால வந்து ஒரு ஃப்ளக்ஸிபுளனா லைஃப் ஸ்டைல வந்து அ நம் நம்மளால அடைஞ்சுக்க முடியுன்ற ஒரு விஷயத்தா அவங்களுக்கு திரும்ப திரும்ப நம்ம நோ சொல்றதுலன்னா அவுங்களுக்கு கத்து குடுக்கணும்னு நெனைக்கிறே
ஆ சரிங்க தோழி அடித்த இணைப்புல வந்து இத பத்தி நம்ம இன்னு கொஞ்ச விரிவா பேசலா நெனைக்கிறே தோழி நம்ம ஆ செரிங்க தோழி நன்றி தோழி
நன்றி
ஆ